நா வந்து நீயா அது சரி எனக்குதா
சத்தமே கேக்க மாட்டேங்கு கேக்குதா
ஹலோ கேக்குதா கேக்குது
கேக்குது இதுல ஸ்பீக்கர்லா போட முடியாதா
சமையா கேக்குதே ஸ்பீக்கர்ல்லா போட முடியாது
ட்டது கம்யா
ஆ இப்போ நல்லா கேக்குதா பின்னாடிப் பாட்டு போட்டுட்ருக்கதான
பின்னாடி
ம் நி சாப்டு ஆ ஹலோ
ஆ
பின்னாடி பா
சொல்லும் இ பாட்டு கேககற் நெலமல்லா இல்ல எங்க அம்மா சீரியல் பாத்துட்ருக்காங்க
சீரியல் பாக்குறே என்ன சீரியல் வர்தே
சீரியல் ஓடிட்ருக்கு
அத்தா ப்ரோ என்ன சீரியல்லு இக்றே
அ பாரிஜாதம்
நா நீ இப்போ நான் வரே நான் ஒரு எட்டு முப்பத்தஞ்சுக்கு வரே சரி ஓகே பாரி ஜாதம்மா அது என்ன டி வி ல ஓடுது எந்த சேனல்ல
ஜீ தமிழ்ல
தமிழ் நால்லா எப்பயுமே விஜய் டி வி தாம்ப்பா காவேரியு விஜையு சேத்து வச்சோ பரவால்ல
நாங்க எல்லா சேனலுக்கு வாழ்க்க குடுக்குவோ நால்லா எல்லா சேனலுக்கு வாழ்க்க குடுப்பே
நீ விஜய் டி வி பாப்ப
ம் சன் டி வி யு பாப்பே கலர்ஸ் தமிழ் பாப்பே
ஐய்யோ நாடக பைத்தியமாடா நீ
உஹ
ஆமா இது இந்த மெ ட்டிரியல்ஸ் அன் மெத்தட் நீதான போட்
அது மேம் போட்டது மெட்டீரியல்ஸ் அன் மெத்தட்ஸ்ல இருந்து ரிசல்ட் வரைக்கும் மேம் போட்டது அதுல எந்த சேன்ஜஸ்மே கெடையாது அதுல அந்த ரிசல்ஸ்ல பாத்தியின்னா ஆன்டி மைக்ரோவியல் ஆக்டிவிட்டின்னு ஒன்னு இருக்கு
ஆமா உங்க மேம் வந்து உங்க மேம்தா போட்டிருக்காங்க அப்பறோ ஏ ட்டால்லா வந்துட்டு இட்டாலிக்குல மாத்தாம வச்சிருக்காங்க
அது தெரியலப்பா என்னன்ட்டு
எப்புடி வேணா அதுலல்லா எனக்கு வந்
க்ரோபியல் ஆக்டிவிட்டி மட்டு நா போட்டது மத்ததெல்லா எங்க மேம்தா போட்ருக்காங்க
உங்க மேம்தா அப்டியே சூர்யாவோட ப்ரொசீஜர தூக்கி உனக்கு வச்சுட்டாங்க ரச முங்க அ
இதத்தா நம்மளு பண்ணலான்ட்டு இருந்தோ ஆனா இந்த அம்மாதா எதாவ் சொல்லுமோ நெனச்சுக்கிட்டு நம்மாதா பெரிய இதுங்காட்ட இதுக்கு தனியா போடனு தனியா போடணுன்னு உக்காந்து மண்டைய ஒடச்சிக்கிட்டு இருந்துருக்கோ
இதுக்குல்லா எதுக்கு நீ டேக்ஸ் அளவில்லா குடுத்துருக்க
டீசிஸ் தானே
சே ஒனக்கூ டு வந்துடு டூ லைன்ஸ் ஸ்பேசீங்க
ஆமா எல்லாருக்குமே டூலைன்ஸ் ஸ்பேஸிங்கிலதா போ
நித்யா என்ன ஒரே காப்பி
அது டூ லைன்ஸ் ஸ்பேசிங்கு மாத்த வேணான்னு ஈவினி சொல்லிருச்சு மேம் அப்டி குடுத்துக்காங்க அது அப் அப்டியே இருக்கட்டு மாத்த வேணா அப்டின்ட்டுருச்சு ஈவ்லினு செரி எதுக்கு அதை போய் மாத்திக்கிட்டேன்னு நானு விட்டுட்டே
என்னன்னு தெரியல செரி விடு கெடச்சா லாட்ரி டிக்கெட்டு மார்தா சும்மா எல்லாரு அப்பன்னா நீ நேத்து காலேஜ் வர்லியா
ம் ம்
ம் நீ வந்திருப்பியோன்னு நா நெனச்சே தெரியுமா
வந்துருந்தா நா கூப்ட்டுருக்க மாட்டேனா
அதா எனக்கு தெர்ல சரி நம்ம கூப்புடுவோனு நெனச்சிட்டே இருந்தே ஏ உங்க மேம் ஏ டைம்ஸ் நியூ ரோமன்ல வைக்காம வெவ் வேற என்னென்னமோ ஃபான்ட்ஸ் சைஸ் ல்லா வெச்சிருக்கு
அ ஃபிகர் ஃபிகர் நேம் தானே
ஆ
ஃபிகர் நேம்லா நா போட்டது அந்த மேம் அதுக்கு போடவே இல்ல ஃபிகர் ஒன் ஃபிகர் டூன்னு மட்டு போட்டுட்டு விட்ருச்சு நா அந்த போல எனக்கு சாட் ஜி பி டிலயு லிமிட் ஆகி போச்சா
ம் போய் வாங்கிட்டு வா நா போய்க்கிறே ஓ சரி சரி
நானு இப்போதா அதெல்லா பாத்தே
சரி சரி பரவால பரவால அதெல்லா மாத்திட்டுதா இருக்கே அந்த இப்ப வந்து ஆன்டி ஆக்சிடென்க்கு அப்புறோ டி பி பி எக்ஸைஸே பண்ணிருக்க அ
ரிசல்ட்ஸ்ல சொல்றியா
அ ரிசல்ட்ஸ்ல
இரு இரு இரு கண்டுக்கற
ம்
ரிசல்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் இருக்கு
பா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பாரு
ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஆ ஃபோர் பாயிண்ட் த்ரீல ஃபைட்டோ கெமிக்கல் அனாலிசிஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஒன் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அதுக்கப்புறோ ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ குவாண்டிடேட்டிவ்
அஹா ஃபோர் பாயிண்ட் த்ரீ பாயி்ண்ட் அந்த ஃபாரகா வெச்சுன்லா போட்டுருக்கல
ஆமா ஃபிளேவுனோய்ட் ஃபீனால்
அதுக்கு அதெல்லா வந்து இது போட தேவ இல்லையா ஃபோர் பாயி் சரி ஃபோர் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் அப்டின்ல்லா போட தேவ இல்லையா
அ ஃபீ நாக்கு போட்ணு தானே
ஆமா போடணு அத மேம் போட வேணானு சொல் டாங்ளோ இல்ல நீங்க போடாம இருக்கீங்களா
இல்ல நா போடாம இருக்கே மேம் அத எதுவு சொல்லல போல அத பாக்காம விட்ருபாங்க போல
ஃபோர் பாயிண்ட் த்ரி பாயிண்ட் இருக்கு ஃபோர் பாயிண்ட் த்ரீ மைனஸ் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ட்றம் போட்று அதுக்கு
டி பி பி ஹெச்சு அதுக்கப்புறோ ஏ பி டி எஸ் இருக்கு
ஆஹ
ஊத்தி வைங்க நா அப்பறமா சொல்றேன் என்ன பண்றது ஏ என்னாச்சு
அ ஒருச்சிங்க ஏ என்னாச்சுன்னா நம்மளுக்கு தெரியாமே நறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க போறாங்க வராங்க
ஆமா உனக்கு அது இப்பதா தெரியுமா
ம் ம் ஆமாம்
மது இந்த பேஜ் நம்பர் ஃபாட்டி ஒன் இருக்குல
பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன்னா
ம்
இரு இரு பாக்குறே ஒரே நிமிஷ இரு
ம்
இப்பதா தேர்ட்டி செவனே வந்திருக்கே அப்டியே இரு ஆமா அந்த ஏ பி டி எஸ் ன்னு போட்டிருக்கல்ல உள்ளார கிராஃப்க்குள்ளார
ஆமா
அத க்ராப் பண்ணிறவா இமேஜ
வேணா அது அப்டியே இருக்கட்டு
ஏன்டா ஏ பி டி சொன்னிதா இருக்
ஸ்மால்ல இருக்குல
ஆ தா கேக்குறே
ஆ மேல டி பி பி ஹச் கரெக்டா இருக்கு பா டி பி பி ஹெச்சுக்கு கிராப் பண்னுமே
ஆ அதெல்லா ஒண்ணு கண்டுக்க மாட்டாங்க விடு
அப்போ ஓகே க்ராப் பண்ணிக்கலா
ஆ பண்டே பண்ணிட்டுதா உன்ட்ட கேட்டே ஆமா ஃபிகர் எப்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வரு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்னு தானே வரு ஃபோர்த்து சப்ஹெட்டிங்குள்ளாரதான போட்ருக்க
ம் ஆமா
அப்போனா ஃபோர் சப் ஹெட்டிங் குள்ளாரதான வரு இது
ஐயோ காமா
என்ன என்ன நினைச்சிட்டு
ஃபிகர் ஒன் ஃபிகர் டூ நா போடவே கிடையாது
இரு இரு அப்பனா வந்து பிக்சருக்கு கடசியா பாத்துப்போ ஃபஸ் ட்டு இத முடிப்போ உள்ளாற இருக்க கன்டென்ட்ட ஆமா ஜி சி எம் எஸ்ஸுக்கு இது எங்க டேபிளேஷன் எங்க ஓ கீழ போட்டு றிக்கியோ
கீழருக்கு க்ராஃப் மேலருக்கு டேபிளேஷன் கீழ இருக்கு அந்த டேபிள்லதா ஒரு பிரச்சன இருக்கு ஃபார்ட்டி ஒன் பேஜ் நம்பர்ல
ஃபார்ட்டி ஒன்ட யா ஆ என்ன பெ ப்ராப்ளம்
அந்த லாஸ்ட்டு ஃபிப்டீன் பாயிண்ட் எயிட் ஜீரோ செவன் ஃபைவ்னு ஒரு வேல்யூ இருக்கா
ஆமா அதுல ஆல்ஃபா ஏ டூ ஆல்ஃபா ஃபைவ் பீட்டா அத அதுதான சொல்ற
எங்கே சொல்றே நீயி சிக்ஸ்டி டூ பாயிண்ட் சிக்ஸ்ஸுன் ஒரு வேல்யூ இருக்குல்ல
ஆம்மா
அ காம்பௌண்ட் நேம் பாரு ஃபை பேஜு நம்பர் ஃப் ஃபார்ட்டி ஒன் ல லாஸ்ட் ல காம்பௌண்ட் நேம் பாத்திங்கன்னா இந்த டி ஓ
அதா ஆ ஆ டோர் டிக்கான் ஐ கேப்ஸூ அத்துவா அ வெயிட் வெயிட் வெயிட் வெயிட் அத நா கரெக்ட் பண்ற
இந்த அப்பா கூட சேர்ந்து சேர்ந்து எனக்கு இந்த பிரச்சனை ஒட்டிக்கிச்சு போல
ம் மாத்திட்ட
அந்த ல் லா அதுக்கு அடுத்த பேஜுல இந்த டென் ஏ ஆல்ஃபா மேல வர்ணு
அதா அதா இப்ப தா பாத்தே
ம்
சாப்பிட்லையா நீ
ஏ மது திடீர்னு கேக்குற
இல்ல இல்ல இப்பதா எங்க ரூம்ல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்களா தெரியு ஏ எல்லாத்துக்குமே அந்த ஆசிடுக்கு அப்டிதா குடுத்து வெச்சிருக்க உங்க மேம் லூஸா இல்ல நீ லூஸா
நாங்க ரெண்டு பேருமே லுசு தா
அ இரு இரு உனக்கு கூப்பட்ற இரு மறுவடியு
ம்